ஆ வணக்கம் தோழி நான் பேசுறது கேக்குதா தோழி கே
வணக்கம் தோழி நீங்க பேசுறது தெளிவா கேக்குது நான் பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது தோழி ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்போ காலையில எழுந்திரிச்சதும் வந்துட்டு இப்போ டீ குடிக்கிறது வந்து டீ காஃபி குடிக்கிறது வந்து ஒடம்புக்கு நல்லது இல்லை அப்டின்ற மாரி சொல்றாங்கல்ல தோழி அதனால இப்போ வந்து அதுக்கு பதிலா வேற என்ன வந்து குடிச்சா இப்போ நமக்கு வெயிட் லாஸும் ஆகணும் அது இல்லாம வந்துட்டு வயிர் தேவ இல்லாம அந்த ஒரு பிரச்சனையும் அந்த வயிறு உப்பசம் அதெல்லாம் வந்துட்டு குறைக்கறதுக்கு அது இல்லாம வந்துட்டு ஒரு பசியின்மை அந்த மாதிரி பிரச்சனைகளல்லாம் தீர்வு காணறதுக்கு வந்துட்டு இப்ப காலையில எந்திரிச்சு வந்து ஆ டீ காபி அவாய்ட் பண்ணிட்டு வேற என்ன குடிக்கலாம் தோழி அந்த மாதிரி உங்களுக்கு எதா ஐடியா இருக்குங்களா
கண்டிப்பா தோழி அதுலயும் வந்து ட்டு டீ காபி வந்து நம்ம குடிக்கிறது வந்து நம்மளோட அந்த விருப்பம் தான் ஏன்னா சிலவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழகி போயிருக்கும் டீ காபி எல்லாம் வந்து குடிச்ச ஆ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆ திடீர்னு வந்துட்டு நம்ப அதுக்கு லாம் வந்துட்டு ஒரு எப்படி ப்படி சொல்றது நட்ஸ் மில்க்ஸேக் ஒண்ணு இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்துட்டு நானும் ஆகட்டும் என்னோட அம்மாவும் ஆகட்டும் தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷமா மூணு நாலு வருஷமே கடையாது தொடர்ந்து சிறு வயதுலருந்தே அவுங்க வந்து என்னோட தகப்பனா இருக்கும் என்னோட தாயா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீ குடிக்கிற பழக்கம் வந்து இருக்கு அதலயும் இப்போ சென்ற ஒரு மூணுாண்டாக வந் பாத்தீங்கன்னா நானும் வந்து ரெகுலரா வந்து டி வந்து எங்க அம்மா கூட ஏனா நம்ப அம்மா கூட ஏதாவது பேசிட்டு அந்த காலை நேரம் வந்து நம்ப ஏதாவது நம்ப ஸ்டார்ட் பண்ண இல்லீங்களா அதுக்காக ரெண்டு பேரும் பேசுவோம் பேசிக்கும் போது டீயும் அதுடன் பிஸ்கெட் இல்லனா வரிக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சட்டாங்க ஏன்னா வந்து சுற்றுலா நறைய எடத்துக்கு நம்ப போகும் போது அந்த எடத்துல என்ன ஒரு உணவு வந்து பிரதானமா வந்து இருக்கு பிர்பளமா இருக்கு அப்டின்னு வந்து பாக்கும்போது ஒரு வரிக்கி அந்த மாதிரி வந்து இருக்கும் ஆ சில சுற்றுலா தலங்கள்ல அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சரி பிரபலமா இருக்கறது நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம் வாங்கிட்டு வரும்போது எல்லாம் ஒரு நாலு அஞ்சு கிலோ அந்த மாறி வாங்கிட்டு வந்துருவோம் அரை அரை கிலோவா ரெண்டு குடும்பத்துக்கும் குடுத்துட்டு அம்மா வீட்டுக்கும் குடுக்கும் போது அம்மா வந்து உன்னால சா போனிஷ் வந்து வெப்பாங்க அப்ப வந்து நான் போகும் போது ஒரு டீ குடிக்கும்போது எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாறி ஒரு பழக்கம் வந்து தொடர்ந்து ஒரு மூணு வருஷமா வந்து இருந்துட்டே தான் இருந்தது பிஸ்கெட்டோட சப்பறது இதுக்காகவே வந்துட்டு நாம ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபா தேவ படுது எதுக்காகண்ணா காலைலத்துக்கு மட்டும் பாலும் பிஸ்கட்டும் வந்து வாங்கறதுக்கு ஓகே அந்த மாதிரி இருந்தது தோழி இப்ப வந்து பாத்திங்கன்னா அத நாங்க அப்படியே மாத்திட்டோம் ஆனா காலையில ஏதாவது ஒன்னு குடிச்சாகணும் தோணும் அந்த ஒரு இது வந்து இருக்கும் ஏன்னா வந்து நம்மளால பசி தாங்க முடியாது தொடர்ந்து வேலை பாக்றோம் அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு பதில நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்பனா நைட்டே வந்து பாத்திங்கன பாதம்மு அதுக்கப்புறம் முந்திரி வால்நட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திங்கனா திருச்சை யோ கருப்பு திராட்சை வந்து ஊறப் போற்றனும் எல்லா விதையோட அதுக்கப்றம் டேட்ஸ் டேட்ஸ் வந்து எந்த ஒரு பேரிச்சபளமா இருந்தாலும் சரி விதை இருந்தது விதை இல்லாதது போட்டுக்கணும் அத்திப்பழ மெயினா போட்டுக்க தமிழ் அப்படின்னா அத்திப்பழம் போட்டு லாம் இதை வந்து என்ன பண்ணுனா நைட் இதெல்லா நீங்க வந்து ஊர போற்றனும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த தண்ணியோடையே ஊற வச்ச தண்ணியோடைய நம்ம வந்து கொட்டி அதை நல்லா மாவு மாதிரி அரைச்சரணும் அரைச்சிட்டு உங்களோட விருப்பம் தான் நல்ல மாவு மாதிரி அரைச்சாலும் சரி இல்ல நடுவுல்ல கொஞ்சம் த படணும் அப்படின்னு விட்டாலும் சரி போட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரச்ச அதுக்கப்புறம் பால் கொஞ்ச ஊத்திட்டு ஒரு வாழைப்பழம் ஆஹ் செவ்வாழை பழம் வந்து எடுத்து உள்ள போட்டுக்கணும் இல்லைன்னா எந்த ஒரு வாழைப்பழமா இருந்தாலும் சரி எடுத்து உள்ள போட்டுட்டு ஒரே ஒரு பழம் போதும் அதுவே போதுமானதா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பா த்திங்னா தேனு தேன் வந்து பார்த்தீங்கன்னா மலை தேனா இருந்தா ரொம்ப சிறப்பு ப்பா இருக்கும் ஏன்னா மலைத்தேன் வந்துட்டு நம்ம கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து என்னோட கணவருக்கு வந்து அந்த ஆஹ் மலைத்தேன் எடுக்கிறவங்களையே வந்து தெரியும் அதனால அங்கிருந்து வந்து ஆஹ் டைரக்டாவே இவர் வந்து வாங்கி ஆஹ் வந்து எங்க ரெண்டு வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காரு அதனால நாங்க அங்க இருந்தாலும் சரி இங்க போ இங்க இருந்தாலும் சரி நாங்க வந்து அந்த மலைத்தேண்ண வந்து பயன்படுத்திட்டதா இருப்போம் தினமும் அப்புறம் மலைத்தேன் எல்லாம் ஊத்தனதுக்கு அப்புறம் அதையும் நல்லா நம்ம வந்து அரைச்சிரணும் இத கண்டிப்பா தாராளமா ஒரு மூணுல இருந்து நாலு பேர் வந்து குடிக்கலாம் இதே வந்து மூணு பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு நீங்க பால் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அஹ் அளவு வந்து அதிகமா இருக்கும் இது வந்து நாங்க நிறைய வரும் இது வந்து நாங்க மூணு பேர் வந்து ரேவ் வண்டு டம்ளர் உள்ளாரா வந்து குடிக்கலாமே என் கணவர் வந்து பாத்தீன்னா ரெண்டு டம்ளர் குடிப்பாரு எங்க அம்மா ரெண்டு டம்ளர் எனக்கு பெருசா பிடிக்காதனால ஒரு டம்ளர் அந்த மாதிரி குடிப்பேன் இங்க வந்தாலும் இவரு வீட்டுக்கு வந்தாலும் இங்க அத்த மாமா யாருமே குடிக்க மாட்டாங்க நானும் என் கணவர் மட்டும் தான் குடிப்போம் ரெண்டு பேரும் குடிக்கிறதுனால ஒவ்வொரு டம்ளர் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தினமும் உட்கொள்றது வந்து இப்ப நாங்க இது நம்ம தினமும் சாப்பிடுறதுனால டீ காஃபி விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டோம் தோழி இது ஒரு நல்ல இதாவே இருக்கு இதனால வந்துட்டு ஒரு மாற்றம் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப வந்து ரத்தம் நல்லா வந்து ஏறி இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து நான் திருமண திருமண தப்போ இருந்த மாதிரி உடம்பு இப்போ இல்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பருமனா இருந்த இப்பமே வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க என்ன ஒல்லியா ஆயிடுச்சு அப்படி உங்க மருமக அப்படிங்குற மாதிரி கேக்குறங்க அந்தளவு ட்டு கொஞ்சம் உடம்பு தன்னால குறைஞ்சிருக்கு தோழி இந்த டீ காஃபி ஒதுக்குரனால
கண்டிப்பா இப்ப வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நானும் அதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசி குடிக்கும் போது வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா காலையில வந்துட்டு எனக்கு இந்த ஒரு டீ வந்து குடிக்காம இருந்தா எனக்கு தலைவலி அந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் வரதுனால ஏதோ ஒன்னு ஆனா வந்துட்டு ஒரு அரை கப்பு மட்டும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுண்டு இப்ப வந்து அதுல அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ நம்ம முன்னாடிலாம் சர்க்கரை போட்டு இந்த வெள்ளம் போட்டு அந்த மாதிரி நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒயிட் சுகருாக வந்து ஒரு ஆஹ மாற்று இதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு குடிச்சுட்டு இருந்தோம் இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா சரி ஓகே இந்த சர்கரையெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கவும் கூடாது வயதாகறதுனால நமக்கு வேற ஏதாவது அந்த மாதிரி டய படிஸ் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடியாது அப்படின்றதுக்காக அந்த சர்க்கரையை நிறுத்திட்டு வெறும் டீய மட்டும் குடிச்சுட்டு இருக்கேன் இப்ப எனக்கு அந்த ஒரு டீ வந்து எனக்கு சர்க்கரை இல்லாமயு வந்துட்டு என்னோட நாக்குக்கு பழகிச்சு அப்டின்னு சொல்லலா இப்ப வந்து அதுவும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கு சர்க்கரை போடாம குடிக்கிறதும் அதனால வந்து பரவாயில்ல இருந்தாலும் நம்ம அப்படியே குடிக்கலாம் ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு நம்ம திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஒரு பழக்கம் வந்துட்டு திருப்பியும் போகறது கஷ்டம் ஆனா இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமாவே இந்த சர்க்கரை போடாமவே குடிக்க ஆரம்பிச்சுட்டே அதனால வந்துட்டு எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எங்க போனாலுமே வந்துட்டு எனக்கு சர்க்கரை வேண்டாம் வெறும் டீ மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி பழகிட்டேன் நானு அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த மலை தென் பண்ணி நான் கூட ஒன்னு சொல்லணும் நினைச்சேன் நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க இப்போ ஒரு மலைப் பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்க போயிட்டு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அந்த தேனே கிடைக்க ஆரம்பிச்சுது எப்படின்னா வந்து இந்த லிச்சி தேன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் துளசி தேன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஹ் காட்டு தேன்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்து இந்த மூணுமே வந்துட்டு அந்த மூணு வெரைட்டியுமே ந இந்த தடவ வாங்கிட்டு வந்தோம் இப்ப இந்த துளசி தேன்ல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இப்ப கோல்டு எல்லாம் பிடிக்குது இல்லையா அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு குடிச்சா ரொம்ப நல்லது அப்டின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த லிச்சி தேன் வந்துட்டு இப்போ பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு ச்சுனா இந்த வயிற்றுவலி அந்த மாரிலா இருந்துச்சுனா அத குடிச்சா ரொம்ப நல்லது அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க அதுக்கப்ற வந்துட்டு நறைய அந்த கொத்தமல்லி தேன் அந்த மாரி நறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க எங்ளுக்கே ஆச்சரியமாருந்துச்சு என்னடா இது இந்த மாரிலா டிஃப்ரண்டா இருக்கே அப்டின்ற மாரி ஆனா வந்து ட்டு நாங்க வாங்கிட்டு வந்தது வந்து இந்த மாரி துளசி தேன் அதுக்கப்ரோ லிச்சி தேனு அதுக்கப்ரோ இன்னொன்னு ஆ காட்டு தேனு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க அத மூணு மண் வாங்கிட்டு வந்துட்டு ஆனா வந்துட்டு அது எப்டி பருகறது அப்டின்றது எனக்கு கொஞ்சோ டவுட் இருந்துச்சு இப்ப வந்து காலைல நா ஒரு டம்ளர் ஓட்ஸ் குடிப்ப அதுல மட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி குடிச்சட்ருக்கே இப்ப என்னோட பையன் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அப்டியே ஊ இந் ஊத்தி அப்டியே வந்துட்டு அப்டியே வாயில ஊத்திக்கற மாரி குடிக்கிறா அது வந்துட்டு எப்டி உட்கொள்ளலா அப்டின்றது உங்க கிட்ட கேட்கலா நெனச்ச தோழி அந்த தேனு
ஆ கண்டிப்பா இப்ப வந்து தேன் வந்து பாத்தீங்கனா சில பேர் வந்துட்டு உடம்பு ரொம்ப பருமனா இருக்றவங்களு செரி ஒல்லியா இருக்றவங்களு செரி அவங்கவுங்களுக்கு புடிச்ச மாரி அத வந்து தேன வந்துட்டு சுடு தண்ணிலயோ இல்ல வந்து பச்ச தண்ணிலயோ பச்ச தண்ணிய மீது னா ஒரு ஆ ரூம் டெம்பரேச்சர்ல குற தண்ணிலயோ வந்து போட்டு இது பண்ணுவாங்க அவங்ளுக்கு புடிச்ச மாரி இது போக நீங்க சொன்னீங்க இல்லயா உட்ஸ் ஓட்ஸ்ல வந்து நா இது பண்ணுவே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ்ல வந்து ஒரு இது மாதிரி எல்லா ஆ பால் ஊத்தி கொஞ்சோ இது பண்ணி சாப்டுவாங்க அந்த மாதிரி சமயத்துல மேல வந்து போட்டுக்கலா சிலவங்க வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ மா பண்ணா சாப்புட்றவங்க இந்த பேன் கேக்கு அத மாரி செஞ்சு சாப்டம்போது அதுலயு வந்து மேல வந்து தேன் போட்டுக்கலா சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டர் போடுவாங்க பட்டர் போட்டா தேன் போட வேண்டா ஆ இல்ல நீங்க வந்து தேன் தா ஊத்த போறீங்க அப்டின்னா தேனு வந்து கொஞ்சோ நல்லா இது பண்ணி வுட்டுக்கலா சோ இந்த மாரி எந்த ஒரு விஷயமா இருந் த எடுக்ரதா இருந்தாலு ஆனா தேன் வந்து பாத்தீங்கன்னா உங்ளுக்கு அதிகபட்ச வந்து அர மூடியோ நீங்க சாரி ஒரு ஆ ஸ்பூன்ல்ல வந்து எடுத்துட்டீங்க அப்டின்னா ஒரு அர ஸ்பூனோ இல்ல ஒரு ஸ்பூன் அளவு தான் நீங்க வந்து எடுத்துக்கணு ஏனா வந்து நீங்க பல்க்கா சாப்ட்டீங்கனாலு ரொம்ப அளவுக்கு அதிகமா சாப்டீங்கனாலு அது பின் விளைவுகள வந்து ஏற்படுத்திவுட்ரு எந்த தேனா இருந்தாலு சரி இன்னு வந்து சில கொழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ பேச்சு வந்து சரியா வராது அந்த மாரி சமயத்துல உங்களுக்கு உள்நாக்குல வந்து வச்சு நம்ம தடவி வுடலா அந்த மாரி பண்ணும் போது பேச்சு வந்து நல்லா வரும் ஆ இன்னு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குலா வந்து காய்ச்சல் வந்துரு எனக்குலா ரொம்ப சிறு வயதா க்க போது அடிக்கடி காய்ச்சல் வரு அப்டிங்க போது என என்ன பண்ணுவாங்க அப்டினா இப்ப வீட்ல எப்புமே தேன்ருக்கு குழந்தைங்க இருக்குற வீட்ல வந்து எப்புமே தேன் இருக்கணு அந்த மாரி சமயத்துல இந்த குறு மிளக வந்து இடிச்சிடுவாங்க மிக்ஸில எதுலயு போட மாட்டாங்க இடிக்கல்லயே வந்து இடிக்கணு இல்லன்னா நம்ப பெப்பர் போ அந்த மாரிலா வாங் கூடாது இடிகல் யோ ஒன்னுக்கு ரெண்டுமா தா நம்ம வந்து இடிக்குனு இடிச்சிட்டு அது வந்து ஒரு அர டீஸ்பூன் அந்த மாரி வந்தா கூட போது போட்டுட்டு ஒரு தட்ல போட்டுட்டு அதுல தேன் வந்து கொஞ்ச போட்டுட்டு ரெண்டயு கலந்து கொழந்தைங்களோட உள்நாக்குல வந்து வச்சுட்டுட்டு அப்டியே முழுங்க சொல்லிட்ணு ஆரம்ப கட்டத்துல எனக்கு வந்து இது புடிக்காம இருந்துது அதுக்கப்ற வந்து நா சும்மா இருந்தாலுமே என்னோட கொழந்தைக்கு ஒரு வெத்தல சும்மா இருந்தாலுமே எது பசிக்கலனா கூட நா வ இது எப்டி சொ சொல்றது எது சாப்புடறக்கே தோணல ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணு அப்டினு தோணுச்னா கூட நா அந்த மாரிதா வந்து கொஞ்ச நாள்ல நாங்களே வந்து அத செஞ்சு சாப்டே பழகிட்டோ அந்த மாரி ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலா தோழி இது வந்து நமக்கு என்னதா வந்து ஸ்வீட்னஸ் குடுத்தாலுமே வந்துட்டு நமக்கு இன்னொரு ஒரு இதுங்க சொல்யூஷன் குடுக்கறது அப்டிங்கறது இந்த மலத்தேனுனு சொல்லலா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னத நா நெறைய விஷயங்கள் ரொம்ப உபயோகமாருந்துச்சு நானு அந்த ஆ இப்ப வெயிட் லாஸ் பண்ணோனா இந்த கொஞ்சோ ஆ வெது வெதுப்பான தண்ணில வந்துட்டு அந்த த தேன வந்துட்டு கலக்கி குடிக்கிறது அப்டின்றது வந்து ஆ நா ட்ரை பண்ணிபாப் ரே அது வந்துட்டு ரொம்ப நமக்கு யூஸ்புஃல்லாருக்கு அப்டின் நெனைக்றே அது இல்லாம அந்தந்த இப்ப ஓட்ஸ் குடிக்கறன்னா அதுலயு கொஞ்சோ வெறும்னே அந்த தேன சாப்பிட்டதுக்கு பதிலா அந்த ஒரு ஸ்பூன் ஆ தேன வந்து அதுல மிக்ஸ் பண்ணி கு சாப்ட்டா வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாருக்கு நல்லாவா இருக்கு நெனைக் ரே கண்டிப்பா தோழி இந்த ஆ கால் ரொம்ப உபயோகமாருந்துச்சு இன்னொரு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாம் ரொம்ப நன்றி
நன்றி நன்றிங்க தோழி